ஹலோ கேக்குதுங்களா மேடம்
கேக்குதுங்க சார் நீங்க சொல்லுங்க
நல்லாருக்க நீங்க நெ எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்க சார்
சேரிம்மா கால்ல சாப்டீங்களா
ம் சாப்டாச் சார்
சேரிங்கம்மா சேரி கொழந்தை வளப்பு பத்தி ஒங்களுக்கென்னமா தெரியு
எனக்கு ஒரு கொழந்த இருக்கு சார் கேர்ள் சைல்டு தா ரெண்டு ஏ செகண்ட் ஸ்டாண்டடு படிக்கிறாரு இப்ப வரியு அவர் நா நல்லாதா பாத் த்துக்கறே எல்லாத்தையுமே அவளோட எல்த்து சம்மந்தமான விஷயமா இருக்கட்டு எல்லாமே வந்து நா நல்லாதா பாத்துக்கறே ம்
ம் சேரி ஓகே நீங்க வந்து பொம்பள புள்ளன்னு சொல்றதுனால சில விஷிய நா சொல்ல விரும்புறே இப்ப கொழந்தைங்க வந்து சரியா சாப்ட மாட்டாங்க சில விஷி ஹெல் திஸ்ஸுஸெல்லா அவங்க கான்சசே பண்ண மாட்டாங்க எந்த பொருள நம்ம சாப்ட வேனா சொல்றோமோ அந்த பொருள சாப்ட மாட்டாங்க நம்ம சொல்ற பேச்ச கேக்கவே மாட்டாங்க ஏ நாம சொல்றத்துக்கு ஏய்த்து பேசி பேசுவாங்க இப்டிதா கொழந்தைங்க லைஃப் இருக்கு நம்ப அப்டி சில விஷயங்கள் நம்ம சொல்றத கேக்க மாட்றாங்க சாப்ட மாட்றாங்கன்னா அவங்க நம்முளே கொஞ்சோ கடுப்பாற மாரி சில கோவ வரமாரி இருக்கு சில விஷயங்கள்ல கோபத்தையு அவங்க உண்டு பண்ற மாரிதா இருக் கு இல்லன்னு சொல்ல முடியாது அப்போ வந்து கொழந்தைகள நம்ம வந்து என்னா பண்ணுனா கொழந்தைங்க வந்து இப்போ ஒரு பத்து வயசு ஒரு பதினோரு இப்ப நீங்க சொல்ற வயசு பாத்தா ரெண்டா படிக்றுனா பாப்பாக்கு ஒரு பத்து வயசுக்குள்ள தா இருக்குணு அப்ப பாப் பாக்கு ஏத்த ஃபு ஹெல்த்தியான ஃபுட்ட நீங்க எ எப்டி கான்சிடர் பண்ணணுனா அவுங்களுக்கு வந்து அவுங்க அவுங்க வந்து சில விஷியங்கள்ல வந்து இந்தப்றோ போயி இது இந்த இப்போ சாப்பாடு சாப்டுமா காய்கறிகள் சாப்டுமா சொன்னா அவுங்க சாப்ட மாட்டாங்க ஏன்னா அதுல புடிக்காது அந்த காய்கறிகள்ளயோ வெஜிடபிள் ஸோ ஏதோ அத வந்து எப்டி மாடர்ன் இப்ப கு இப்ப எப்ப எப்டி குடுக்கலா சிறுதானியங்கள எப்டி சேத் துக்கலான்றத நீங்க சே செய்ய சொல்லி குடு செ செஞ்சு குடுத்தீங்கன்னா அவுங்க சாப்டுவாங்க அதே வந்து இப்ப அந்த சிறுதானியங்கள்ள வந்து கொண்டக்கடல மக்காச்சோளோ அதுக்கப்றோ கேர்வழுகு இதல்லா வந்து இன்திய நடைமுறைக்கு எப்டி ஃபுட்டா செஞ்சு குடுக்காம ஒரு தோசையா சுட் டு குடுக்குறது அதுக்கப்றோ வந்து சப்பாத்தியா செஞ்சு குடுக்குறது அதுக்கப்றோ அத வந்து ஒரு கொலுக்கட்டையாவோ செஞ்சு குடுக்குறது இதேமாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு சாப்டுவாங்க அவுங்களுக்கு அந்த புரத சத்துக்களோ நார் சத்துக்களோ அதுக்கப்றோ மா சத்துல வாரத்துல ஒரு நாள் கீர சேத்துக்கணு இத வந்து நீ பண்ணணு அதுக்கப்றோ கொழந்தைங்களு படிக்கிற பசங்களா இருந்தா
ம்
அது பேட் டச்சு குட் டச்சுனு சொல்லுவாங்கல்லியா அத பத்தின கொஞ்ச அவார்னஸ் குடுக்குனு பொம்பள புள்ளையா இருந்தாலு சரி ஆம்பள புள்ளய இருந்தாலுமே சரி அதை நீங்க சொல்லி குடுத்து வளக்கணும் அதுக்கப்றோ ஒருத்தவன்கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெய்ன்டைன் பண்ணி பேசணும் அவுங்ககிட்ட தொட்டு பேசக்கூடாது யாரா இருந்தாலுமே நம்ம ஆ பேசணுமே தவிர அவுங்ககிட்ட இது வச்சுக்க கூடாது அப்டின்னு எல்லாத்தையும் நீங்க சொல்லி புரிய வக்கணும் ஏ ஏன்னா எனக்கும் ஒரு கொழந்த இருக்கிறாங்க அவங்க கொஞ்சோ வை இருக்குறாங்க அந்த கொழந்தைக்கு நா இததா சொல்லிக் குடுப்பேன் அவுங்க வந்து மன மன மன வருத்தமா இருந்தாலும் இருந்தாலு சரி படிப்புல கொஞ்சோம் கான்சேட் பண்ணாலும் கான்சன்டரேஷன் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு கொழந்த அந்த கொழந்த அப்பனடி பண்ணும் போது நீங்க அப்பனடி பண்ணாதீங்க நீங்க அப்டி மௌனமா இருக்க கூடாது ஒன்னோடயது வந்து எக்ஸ்ட்ரா களர்ஆட்டுவிட்டி அதாவது உனக்கு எதுல ஆர்வோஸஅதிகமோஇருக்குதோ அந்த ஆர்வத்தை நோக்கி என்கிட்ட சொல்லுங்க அந்த ஆர்வத்தை நோக்கி உங்கள உம் டைம் இப்பயும் வந்து ஊக்குவிக்கிறே பரதநாட்டியம்மா இருந்தாலும் சரி கராத்தே கிளாஸ்கா இருந்தாலும் சரி ஓவிய கத்துக்க இருந்தாலும் சரி வேற எந்த கலயி இருந்தாலும் சொல்லுங்க நா சேத்து விடுறேன் அப்டின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறோம்ங் நானு அந்த கொழந்தய வந்து எதுல ஆர்வமா இருக்றாங்கனு பாத்து நோட் பண்ணுவேன் ஆர்வம் அது அத நோட் பண்ணி பாத்து ஆர்வமா இருக்குறான் பாத்தா ஓ படிக்கிறத மட்டுமே சொல்லி குடுக்காம எஸ்ட்ரா கரிகுலர் ஆக்ட்டிவிட்டிய சொல்றதுக்கு இருப்பான் விருப்பப்படுவேன் அதே மாதிரி நீங்க உங்க கொழந்தைங்களுக்கு நீங்க நோட் பண்றீங்களா
கண்டிப்பாங் சார் அவ வந்து படிக்கிறதுமே நல்லா படிப்பா படிக்கிறதுமே நல்லாவே படிப்பா நா வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்ல அவரே எல்லாமே படிப்பாரு அது போக எக்ஸ்ட் எஸ்ட்ராவா என்னன்னு பாத்தோம்னா நல்லா டிராயிங் பண்ணு டிராயிங்ல நல்லா இன்ட்ரஸ்ட் உம் உம் ஸ்டார்ட்டிங்ல வந்து நானுமே வந்து அதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவே நா எதுமே சொல்ல மாட்டே படிப்பு மட்டுமே பாரு அதெல்லாம் தேவ இல்ல அப்டில்லா எதுவும் சொல்ல மாட்டே அப்றமா வந்து ஸ்கூல்லயுமே அதுக்கு நேம் குடுத்துருகேன் இந்த மாரி பாப்பாக்கு வந்து டிராயிங்லாம் நல்லா பண்ணும் அதாவது காம்பட்டஷன்லாம் கலந்து இருக்கற மாதிரி பாருங்க அப்டி ஸ்கூல்லயுமே அவளுமே டிராயிங் காம்படிஷன் அந்த மாரின்னா வந்து பாப்பா நேம்ம எங்கட்ட கேக்காம கூட அவுங்களே ஆட் பண்ணிப்பாங்க அது மாரி ஸ்கூல் லெவெலுமே வந்து அவர் எதாவது காம்ப் ஷம் அந்த மாரினா அதொல்லா வின் பண்ணிடுவாரு ட்ராயிங்னா அவர் தா ஃபஸ்ட் வருவாரு படிக்கிறதுல்லாம் வந்து கொற சொல்றதுக்கே இல்ல நம்ம வந்து எப்டின்னா படிப்பு மட்டுமே இல்லாம மத்த எல்லா விஷயத்த தயமே வந்து இப்பர்ந்தே அந்த சின்ன புள்ளர்ந்தே சொல்லி குடுத்தோம்னா அது தன்னால வந்துடும் அது ஒரு லெவலுக்கு வரும்போது அது ஒரு மெச்சூரிட்டிக்கு வரும்போது எல்லாமே வந்து கரெக்டா ரெடி ஆயிருவாங்க அவுங்க பாப்பால்லா வந்து ஆ பாப்பாலாம் வந்து எதுவுமே சொல்றதுக்கே கெடையாது அவட்ட என்ன சொன்ன நீங்க சொன்ன மாரி இந்த சாப்பாட்டு விஷ்யோம் மட்டும் மட்டும்தான் அவுங்ககிட்ட வந்து கொஞ்சோ கஷ்டோ சாப்றது மட்டும் தா இல்ல அது மட்டும் தாபிரச்சனை மத்தபடி வேற எதுமே கெடையாது அதுமே வளர வளர சரியா போயிடும்
அதே மாரி பசங்க படிக்கலன்றதுக்காக அவுங்கள வந்து இது பண்ண கூடாது மேம் படிப்பு இன்னைக்கு வா ஏன்னா பசங்களுக்கும் அந்த சில ஹோம் ஒர்க்கெலாம் பாத்திங்கன்னா ஒரு சில கா ஸ்கூல்ஸ் எல்லாம் நானே என் கொழந்த ஒன்னு இருக்குறாங்க சிலபஸ் எடுத்து கொடுத்தா கூடோ சிலபஸ் இருக்கு கும் நெறையா அவுங்க மாட்டும் ஒரு இப்ப லீவ் நாள் விடுறாங்கன்னா கூட மூணு நாள் விடுறாங்கன்னா அது மட்டும் அவங்க அந்த மூணு நாள் வந்து அந்த ஹோம் ஒர்க் செய்வே தா கரெக்டா இருந்ததே தவிர வெளையாறதுக்கு டைம் இருக்க மாட் டுது அவுங்கள ரொம்ப புஷ் பண்ணி நம்ம ஹோம் ஒர்க் சொல்ல வேண்டியதா இருக்குது எவியா குடுக்குற மாரி ஒரு இதாகுது ஏன்னா பசங்களுக்கு நம்ம ஒருமண் நேரம் நம்மளே ஒரு புக்கெடுத்து வச்சு படிச்சம்னா நம்மளே மைண்ட்க் இத ஆயிடும் தலைவலி வந்த மாரி இருக்கும் டக்குனு தூக்கம் நம்மள அறியாமலே நம தூங்கிடுவோ சில விஷயங்கள் இருக்கும் போது அது மாரி பசங்களுக்கு இப் இப்பயே வந்து ஒரு படிப்புண்றது வந்து பயமா இருக்க கூடாது அவரு ஆர்வமா இருக்குணுமே தவிர அது மேரி பயமா இருந்தோம்னா பசங்க படி பயோ வந்துரு இப்பயே படிப்பு படிப்பு படிப்பு படிப்பு என்னடா என்னாரோ பாத்தாலு படிக்க சொல்றாங்க படிக்க சொல்றாங்க இல்லன்ற மாரி ஆயிடு ஆனா பசங்கள முடிஞ்ச அளவுக்கு அவுட்டிங் கூட்டு போறது அவுட்டிங் கூட்டு போறது பசங்கள ஈத்துங்குன்னு எங்கன்னா வெள்ல போறது லீவுனால் வந்தன்னா ஒரு எந்த ஒரு ஹோம் ஒர்க் சொல்லாம அவர ஃப்ரீயா விளாடவுடணு ரெண்டுனா ஒரு ஒரு மண் நேரோமோ ரெண்டு மண் நேரமோ ஃப்ரீ விளாடவுடனு அவுங்க இஷ்டத்துக்கு அவுங்க போனு அதுக்கப் அப்றோ அவுங்க என்ன சொல்றாகாங்கன்னு நம் காது குத்து நீ எதாவுது கத சொல்றிகண்ணு என்ன அப்டின் நம்ம கதைய அவுங்க கதைய சொல்ற மாரி நம்ம ஊக்குவிக்குணு நீ வந்து எங்கிட்ட பேசு நா உங்கிட்ட பேசுற நா இப்பில்லா ஒங்கிட்ட பேசுற பாரு நீ எனங்கிட்ட எப்டி பேசுற பாரு ஒரு கதைமேரி நீ சொல்லு நா ஒர் கத சொல்ற அப்டின்னு வெளயாடணு பசங்க கூட அதுக் அதுக்கப்றோ அவுங்க இஞ்சினியரிங் ஓ ஸ்கூல் விட்டு வராங்கள இன்னக்கி ஸ்கூல்ல என்ன நடந்துது ஒரு கதமேரி நம்ம சொல்லாமான்னு நம்ம கேக்குணு
ம்
இதுமாரி அந்த ஏ கொழந்தைக்கிட்ட நா கேட்பே அவுங்க அவங்களு சொல்லுவாங்க என்கிட்ட என்கிட்ட எதுமே சொல்ல மறைக்க மாட்டாங்க எல்லாத்தையு ஷேர் பண்ணுவாங்க இதேமாரி இன்றனைக்கு இந்த கிளாஸ் எடுத்தா இதை படிக்க போகிறே மேக்ஸ் படித்தேன் மேக்ஸில் இந்த மாாரி சொல்லி கொடுத்த த்தாங்க அந்த டீச்சர் எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ அந்த டீச்சர் வந்து இது மேரி சொல்லிக் குடுத்தாங்க எனக்கு அப்டி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி குடுத்தாங்க அப்டின்னு எங்கிட்ட அந்த கொழந்த பேசுவ அதுக்கப்றோ அந்த கொழந்தைக்கு சாப்பாடு எதா வேணுனா கேப்ப ஒனக்கு இந்த ஃபுட்டு புடிக்குமா அந்த ஃபுட்டு புடிக்குமா ஒனக்கு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் புடிக்கு அப்டி கேப்ப அப்டி கதயா சொல்லுவாங்க அந்த கதையிலே நம்ம அவுங்க கிட்ட பேசும்போது நமக்கு எந்த ஒரு நமக்கு வந்து டிப்ரேஷன் மன அலுத்தோ இருந்தாலு கொழந்தக்கிட்ட பேசுகிறப்போது டிப்ரேஷன் இருக்காது எனக்கு
கண்டிப்பாங் சார்
நா நோட் பண்ணுவ அதே மாரி அவுங்ககுள்ள கேப்ப நீ எங்னா போனுனா சொல்லு பாப்பா இட்டுட்டு போற அப்டின்னு கேப்ப அவுங்களு சொல்லுவாங்க நா வரே போலா அப்டின் சொல்லுவாங்க அது மாரி நீங்களு எதாவுது பசங்க கிட்ட நோட் பண்ணி கேப்பீங்ளா
ம் எல்லாமே இப்ப நீங்க சொன்னதுல எல்லாமே நா ஏ பொண்ணு கிட்ட கேப்ப சார் எப்டின்னா ஒர் இவுரு வந்து ஈவினிங் வந்த ஒன்னே ஈவினிங்ல குளிக்க வச்சிருவ நா வந்துதா அவுருக்கு எதாவுது சாப் பறதுக்கு குடுத்துட்டு ஒடனே அவர்ட்ட கொஞ்சோ நேரோ உக்காந்து பேசிட்டுதா மத்த எந்த வேலயா இருந்தாலு எல்லாமே பெப் கேப்ப கால்ல ஸ்கூலு போனதுந்துல இருந்து மறுபிடி ஈவினிங் நாலு மணிக்கு வர வரைக்கு என்ன நடந்துச்சு அப்டின்னு சொல்ட்டு கேப்ப நம்ம ஃப்ரீயா கேட்டோம்னாலே அவுங்க எல்லாத்தியுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க எல்லாமே சொல்லிரு மேம் எதாவுது அடிச்சாங்களான் ன்றதுல இருந்து இன்னக்கி என்ன டீச் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா என்ன பேசிகீனாங்க என்னன்ற மொதல் கொண்டி எல்லாமே சொல்லிரு அவுங்க எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் மொதல் கொண்டு எங்கிட்ட சொல்லிரு நம்ம கேக்குணு அதுகெல்லா டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேசினாதா அதுங்க ஃப்ரீ அதுகிட்ட ஃப்ரீயா கேட்டாதா பேசினாதா அதுங்க சொல்லு நம்ம சிடு சடுனு பேசிட்டு இருந்தோ அப்டின்னா எதுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணாது நம்ம மேல ஒரு பயோ தா வருமோ தவிர எதையுமே நம்ம கிட்ட சொல்லாதுங்க இது இதேதா இ இப்ப இந்த ரெண்டு வயசுல நாலு வயசுல சொல்லல அப்டின்னு போது நீ அது ஒரு ஒரு ஒரு மெச்சூரிட்டியான வயசு வரும்போது அப்பதா எல்லா விஷியத்தையமே நம்ம கிட்ட இருந்து மறைக் க ஆரம்பிக்கு எதையுமே சொல்லாதுங்க அதுக்கு நம்ம இப்ப இருந்தே ஒரு அஸ்திவாரோ போட்டோம்ன்னா தா வந்து அப்ப எப்பேற்பட்ட எவ்ளோ பெரிய விஷியமா இருந்தாலு நம்ம அம்மாட்ட சொன்னா ஸ்போடிவா எடுத் துப்பாங்க ஒரு ஃப்ரெண்லியா நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க நமக்கு எதாவுது ஒரு ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க அப்டின்ற ஒரு நம்பிக்கைல நம்மக் கிட்ட சொல்லுங்க நம்ம கேக்காமலே வந்து நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு நம்ம பிள்ளைங்கள நம்ப வளக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா அது மாரி நானு சொல்லி இப்ப இப்ப ஆம்பளப் புள்ள இருந்தா நா கேட்ருவே பொம்பளப்புள்ள இருந்தா எங்க ஒய்ஃப் கேப்பாங்க என்னோடைய ஃபி எங்க அம்மா கேக்கலா யாருக்கிட்டயு எங்க அம்மா ஷேர் பண்ணாது ஆனா பொம்பளப்பிள்ளன்றதுக்காக நா அப்டிலா சொல்ல மாட்டே பொம்பளப் புள்ளயா இருந்தாலு ஏங்கிட்ட வந்து பேசுமான்தா சொல்லு இப்ப ஒரு கத சொல்லுமா அப்பாக்கு தூக்க வர்ல அப்டின் சொல்லுவே அப்பாக்கு தூக்கவர்லனா ஒரு கத சொல்லுமான் னா அப்போ சேரிமா நா சொல்றேன் சொல்லு அதே மாரி அப்பா இது எனக்கு இந்த எடத்துக்கு போனு அப்டின் கேக் இப்ப சொல்லுங்க நீீ ஃப்ரீயா எங்கிட்ட பேசுறவன்னா நா வேல விட்டு வந்தாலு ஒன்ட்ட ஃப்ரீயா தா பேச நெனைப்ப நீ ஃப்ரியா பேசு அப்ப வெளில ஒரு அவுட் ஆஃப் டேஷன் எங்கனா வெளி ஊருக்கு போறே அப்பயெல்லா நீ ஃபோன்ல பேசு அப்பாட்ட இது இதுன்னு சொல்லு அப்டின் பேசுவே அதுக்கப்பற தாத்தா பாட்டிட்ட பேச சொல்லுவே ஏனா பெரியவ்ங்க கிட்ட தா நம்ம எல்லாத்தையு கத்துக்கணு நம்ம ஏனா அவ்ங்க தா மொதல் குருவே அவ்ங்க தா அதனால தாத் தாத்தா மாட்டிட்ட நெறைய பேசு பழகு அ அது மாரி நெறையா ஃப்ரெண்ட்ஸுக் கிட்ட பேசு
ம்
ஒனக்கு ஃப்ரெண்ட்ஸெல்லா கூட்டு வா நம்பள் வீ பழகு அவ்ங்கட்டயு பேசு நா அதெல்லா சொல்லவே மாட்டேங்க எதோ விஷ்யத்த வந்து மறைக்காம எங்கிட்ட சொ சொல்லணுன் நெனைப்பே அதே மாரி நானு ஷேர் பண்ணுவே அவுங்களு என்ட்ட ஷேர் பண்ணுன் நெனைப்பே அதே மாரி எல்லா விஷ்யத்தைமே இந்த எட்த்துல கானா நீங்க சொல்ற மாரி இந்த் ஃபுட்டுல மட்டுந்தா அவ்ங்கள கான்ச ன்ரேட் பண்ண முடியாது மத்தபடி எல்லாத்லயுமே அவ்ங்க கான்ஸ்ரேட் பண்ண வெச்சுருவே ஓரளவுக்கு ஏனா அந்த ஃபுட்டுல வந்து அவ்ங்களுக்கு இது புடிக்கலனா அது அ கட்டாயப்படுத்தி எது செய்யக்கூடாது இப்ப படிப்பு மட்டுமே ஒரு நாளைக்கு ஹோம் வொர்க் செய்யல பாப்போனா நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது ஏனா அது வந்து இரிட்டேட் பண்ற மார்ருக்கு ப பசங்கள அடிக்கிறது பயமுருத்துறது படிப்புனா ஒரு ஆச வரணு தவிர பயமுருத்தக்கூடாது இது மாரி ஒரு சில விஷ்யங்கள் இருந்தா கொழந்தைங்க நம்ம கூட ஹெல்த்தியா வளருவாங்க ஹெல்த்தியாகவு போவோ அவ்ங்க ம அவ்ங்க அறிவுக்கு தகுந்த மாரி நம்ளுடைய சிறுசு வளரு கொழந்த இப்ப கொழந்தையாவே தா இருப்பாங்க வளர வளரதா அவ்ங்களுக்குள்ள. ஒரு மாற்றங்கள்லா வரு ஆனா கொழந்த இப்ப இருக்கிற மாரியே இருக்குன்னா அவ்ங்க எப்பயுமே அந் இந்த மூளைகளு சேரி சில விஷ்யங்களு சேரி சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக் குடுக்கணு அதுக்கப்பறோ உடற்பயற்சி செய்ய சொல்லி கத்து குடுக்கணு பெரியவ்ங்களுக்கு மரியாத சொல்லிக் குடுக்குறதுக்கு எப்டின் சொல்லி பழகணு பெரியவ்ங்க வந்தா எப்டி மரியாதயா பேசணு என்ன பண்ணனு நம்மளுடைய தமிழ் கலாச்சார எப்டி இத சொல்லித்தரணு நம்ப பண்பாடு எப்டி இருக்கனுன் சொல்லித்தரணு அது மாரி சில விஷ்யங்கள் எல்லாருக்கு மாரி இது மாரி குட்த்து குட்த்து பேசணு யாரையு வா போணு பேசக்கூடாது அவ்ங்களுக்கான மரியாத நீங்க குடுக்கணு அப்டினு சொல்லி நா வளப்பே நீங்களு அது மாரி வளப்பீங்கன் நா நம்புறே வேற எதா எங்கிட்ட கேக்கணு நெனச்சா நீங்க கேளுங்க
வேற இல்ல நாந்தா சார் சொல்லணு அ இப்ப நீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நம்பளோட கல்ச்சர் என்ன எல்லாமே இப்ப இருந்தே சொல்லி குடுத்தாதான எனக்கு தெரியு ஏனா இப் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற மாதிரி இருக்காங்க சார் நம்மளோடே கம்பேர் பண்ணும் போது பசங்களுக் கு வந்து நம்ப சொன்னா மட்டுந்தா தெரியு இப்ப எங்கயு இப்ப எஜுகேஷன் சொல்லித்தர எடத்துல கூட வெறும் படிப்பு மட்டு்ந்தா இருக்கு தவர அதுக்கெல்லா வந்து அவ்ங்க இம்பார்டன்ட் குடுத்து அதெல்லா சொல்லி தர்றது கெடையாது அப்ப வந்து நம்ம பே பேரண்ட்ஸ் நம்ப தா அதெல்லா அதுங்களுக்கு சொல்லித்தரணு ஏ பொண்ணு அந்த விஷ்யத்துல லைக் ஒரு அந்த டிராயிங்க கூட எப்டி வரயு எ பொண்ணுன்னா டிராயிங் கூட எப்டி எப்டி தெரியுங்ளா இருக்கு அவரு வரையுறது
சொல்லுங்க சொல்லுங்க
கேக்குதுங்ளா ஆ டிராயிங்கு கூட எப்டி இருக்கு அப்டின்னா அதெல்லா நம்ப சொல்ற கெடையாதுங்க எதுவுமே வந்து நம்ம சொல்றதுக் கெடையாதுங்க அந்த டிராயிங் கொண் இந்த பொம்மையு வறையணு இதுதா வ றையனு அதுதா வறையனுன்லா நம்ம சொல்றது கெடையாது இப்ப அதுங்க பாக்குற கார்ட்டூன் கூட எப்டி இருக் கு அப்டின்னா இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு ஆன்மீக சம்பந்தமான எதா
ஆமா
இதா இருக்கு அந்த பொம்மைங்களதா அதுங் கூட வச்சு பாக்கு வரைய கூட வந்து ஒரு முருகர் பொ சாமி அவரோடைய டிராயிங்கே பாத்தனா ஒரு நயன்ட்டி பர்சன்ட் கவனிச் பாத்தனா இது மட்டுந்தா இருக் கு இப்போ ஒரு நாலஞ்சு நோட்டு காலி பணி வச்சிருக்கு எல்லாமே ஃபுல்லாவே காலி பண்ணிடுச்சு அது ஃபுல்லாவே வந்து பாத்தோம்னா எடுத்தா எடுத்தாலே ஃபுல்லா எல்லா அந்த சாமி படங்களா வரைஞ்சு வச்சிருக்கு கு அதி அழகா நேமோட எழுதி வச்சிருக்கும் அது எந் சாமி அது என்னன்றத நேமோட எழுதி வச்சுருக்கும் அது வந்து அதெல்லா எப்டின் அதெல்லா தன்னால வராது அது எல்லா புள்ளைங்களுக்கும் வராது அது நம்ப சொல்லி தரதுல தா இருக்குது எல்லாமே வந்து நம்ப கிட்டந்து தா இருக்குது
கண்டிப்பா
ம் புரிஞ்சுக்குங்க சார் சொன்னா புரிஞ்சு அதாது எப்டின்னா அதுங்களுக்கான ம் அதுங்
நீங்க சொல்ற மாரி ஒரு கொழந்த ஒ கற்பூரமா இருக்கத்து களிமண்ணா ஆகுது நம்ப கையில தா இருக்குது
ம் அதுதா அதேதா அதேதா சார் இன்னோன்டு விஷயோ எப்டின்னா அதுங்களுக்கான ஃப்ரீடம நாம குடுத்தோ அப்டின்னா மட்டுந்தா அதுங்களுக்கான ஃப்ரீடம நம்ம குடுத் தோ அப்டின்னா மட்டுந்தா நமக்கே மாரி அத நம்மள மாத்துங்க இல்லன்னா அது